ஆஹ் சொல்லுங்க பீஸ்
வணக்க சிஸ்டர் ஃபஸ்ட் ஒரு தடவ கால் பண்ணனா அந்த கால் வந்து பாத்தீங்னா ஜீரோ ஆயிருது செகண்ட் கால் தா கால் ஆகு
ஓ ஜீரோ ஆயிடுதா
ஃபஸ்ட் ஒரு கால் பண்ண போது அந்த கால் ஜீரோ ஆயிடுது கால் போகல கவுண்டிங் வந்து ஜீரோ ஆயிடுது ஒரு கால் வேஸ்டு அதுக்கப்பற செகண்ட் கால் பண்ணாதா போகுது சோ ஆல்ரெடி ஆமா எனக்கு எனக்கு டோட்டலா வந்து நைன் கால் கம்ப்ளீட் ஆயிருக்குது அந்த நைன் கால்ல மூணு கால் வந்து இந்த மாரிதா போயிருக்கு
ம் கே சேரி என்ன பத்தி பேசலா பேஸ் ங்க ஆக்சுவலி டா
இப்ப வந்து பாத்தீங்னா நீங்க சொன்னதுக்கு அப்புற வந்து எனக்கு வந்து என்னோட மெமரிஸ் வந்துச்சுல்ல சோ அதை நானு ஷேர் பண்றே நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அதே மாதிரி இந்த ஸ்கூல் லைஃப்ல வந்து பாத்தீங்னா நா எங்க எங்க ஊர்லய ஊருக்குள்ளயேதா ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுகொஞ்சோ கொஞ்சம்ப்ப தள்ளி ந வாக்கப் டிஸ்டன்ஸ்லதா இருக்குது ஸ்கூலு
ஓகே
லன்ச் டைம்ல வந்து பாத்தீங்னா மேக்சிமம் வீட்டுக்கு வந்துருவோ லன்ச் பெல் அடிச்சோனே வேகமா ஒடியாந்துடுவோ வந்துட்டு சாப்டுட்டு வேகமா ஓடிடுவோ அப்ப நாங்க அந்த நாங்க ஆறு பேர் இருக்கோ அதுல நாங்க மூணு பேரு பக்கத்து பக்கத்து பக்கத்து வீடு தானே சோ மூணு பேரு நாங்க சாப்டுட்டு சாப்பிட வந்துருவோ வீதி வீதி மூணு பேர் வந்து பாத்தீங்கனா அவுங்க வந்து வீட்ல இருந்து கொண்ணாந்துறாங்க ஏனா அவுங்க பக்கத்து ஏரியா
ஓகே
ட்டதட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சோ போயிட்டு வர முடியாதுனால லஞ்ச் ச் எடுத்துட்டு வந்துருவாங்க அப்ப வந்து இந்த பள்ளிக்கூடத்துல சாதம் போடுவாங்க பாத்தீங்கனா மதிய உணவு அந்த மதிய உணவு வந்து பா திங்னா நாங்க என் செய்வோ நீங்க சொன்ன மாரியே இந்த வீட்ல புளி குழம்பு வப்பாங்ள இந்த சுண்டல் போட்டு இந்த புளிகொழம்புலா வப்பாங்க ங்களாஹ் அ வெண்டைக்கா போட்டு வை றது இந்த மாரி புளி குழம்புக்குலா வந்து பாத்தீங்னா அந்த பள்ளிக்கூடத்து சாத வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு
ஆ ஆ நா அப்டிதா அப்டிதா ஆக்சுவலி அந்த மாரிதா டேஸ்ட் தா இருக்குந்தா நாங்ளு அந்த மாரிதா பண்ணுவோ
ஏனா பள்ளிக்கூடத்துல வந்து ஸ்கூல்ல சாப்பிடுவாங்கன்னு அந்த அந்த குழம்பு வந்து பாத்தீங்னா அப்டே இரு ரசம் ஊத்துன மாதிரி இருக்கு அதுல ஒரு டேஸ்ட்டு இருக்காது உப்பு காரம் ஒண்ணுமே இருக்காது அப்ப வந்து வீட்ல இருந்து கொழம்பு கொண்டு வந்துருவோ சோ பள்ளிக்கூடத்துல சாப்டுறோ அப்டினா சாம்பார் இருந்துச்சுனா கோட சேரி எடுத்துக்குவோ இல்லேனா அதிகமா வந்து பள்ளிக்கூடத்து சாதத்துக்கு வந்து பாத்தீங்னா புளி கொழ் ம்புதா நல்லா இருக்கு
ம்
சோ புளி கொழம்பு நல்லா இருக்குனா அப்ப அந்த புளி கொழம்பு ஒரு பாக்ஸ்ல டிஃபன்ல எடுத்துட்டு வந்தறது எடு ட்டு வந்துட்டு லஞ் பீரியட் டைம்ல பெல் அடுச்சோனியோ போய் க்யூல நிண்ணு தா போய் வாங்கணு சோ கியூல போயி நின்னு நின்னுட்டு சாதம் வாங்கிட்டு வந்துடுறது வாங்கிட்டு வந்துட்டு எல்லா நா எல்லா ஒன்னா ஒக்காந்து ரவுண்டு கட்டி ஒக்கா ந்து சாப்டுறது சில பேர் வந்து பாத்தீங்னா வீட்ல இருந்து கொண்டு வருவாங்க சாப்பாடு கொண்டாந்துருவாங்க
ம்
பேர் மட்டுதா ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்தில சாதம் வாங்கி சாப்டுவாங்க நாங்களா வந்து பாத்தீங்னா எங்கள திட் வாங்க வாத்தியாருமக நீங்க பள்ளிகூடத்து சோற் வாங்கி சாப்டுறீங்க வாத்தியார் மகனா ச பள்ளிக்கூடத்து சோற் சாப்டக் கூடாதா எனக்கு புடிச்சிருக்குது நா வாங்கி சாப்புற்ற அப்டின் சொல்ட்டு வருவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அ மதியான சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்புறோ வந்து வெளில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ்ல்லா விப்பாங்க பாருங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா
இப்பயெல்லா வந்து பாத்தீங்ன்னா பத்து பைசா இருவது பைசா அந்த மாரில்லா காசு வீட்ல கேட்டு வாங்கிட்டு வர்ரது வாங்கிட்டு வந்துட்டு இங்க வந்து ஸ்னேக்ஸ் வாங்கி சாப்புற்றது அங்க வந்து இந்த நெல்லிக் க விப்பாங்க மாங்கா விப்பாங்க அப்புறோ இந்த எலந்த வட சோ இந்த மாரி இதெல்லா நெறைய விக்கோ காலைல டைம்ல சாந்தர டைம் மத்தியான டைம்ல போய் வாங்கி சாப்டு முடிச்சிட்டு போறோ அர மண் நேரோ டைம் இருக்குல்லியா அப்ப அந்த அர மண் நேரத்துல வந்து நாங்க ஃப்ரீயா போய் உக்காந்து வாங்கி சாப்பட்றது அப்புறோ வந்து பாத்தீன்னா காசு இருந்துக்காக எல்லாருமே ஐஸ்ஸு வந்து வாங்குவோ ஐஸ்ஸு வந்து பாத்தீங்கன்ன இன்னிக்கி நீ பார்ட்டி வெக்கணு நாளைக்கு நீ நீ பார்டி வெக்கணு அப்டின் சொல்லி வாங்கறது சோ எல்லாரு அவங்களா வந்து பாத்தீங்ன்னா கொஞ்சோ இந்த கூலி வேலைக்கி போறவுங்க சம்டைம்ஸ் வந் பிள்ளைங்க வாங்குவாங்க சம்டைம் வாங்க மாட்டாங்க அதுக்கப்புறோ அப்டியே அது பிரேக் ஆயிறுச்சி அப்புறோ என்ன எப்ப பாத்தாலு வேல் விளையாடபோறது அதே மாரி ரொம்ப எனக்கு மறக்கவே முடியாத மெமரினா எங் க அப்பா கிட்ட ஒரு தடவ கிரவுண்ட்ல செம அடி வாங்கனே எப்டின்னா தமா ஹலோ சிஸ்டர் இருக்கீங்களா அ எங் எங்க அப்பங்கிட்ட செமயா அடிவாங்கனே எப்டி அடிவாங்கனே அப்டின்னா ஆ ஃபஸ்ட்டேண்டர்ல்லருந்து ஃபிஃப்து வெரைக்கு ஒரு ஸ்கூலு அங்க வந்து நல்லா படிப்பே அப்ப வந்து தெரியாதுல்ல பிளஸ் சின்ன பிள்ளைனால மார்க் எது இந்த இது எப்டி வாங்கணு அப்டி வாங்கணு அப்ல்லா தெரியாது சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மார்க் என்னோட மார்க் அதிகமாவே இருக்கு ஆனா சிக்ஸ்த் போனதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறோதா அந்த ரேங்க்காடுன்னு கொடுக்க ஆரம்பிச் சாங்க எனக்கு தெரியில அப்போ அங்க இப்போ நம்ம ஸ்கூல்ல எ அ ஃபிஃப்து வொரைக்கு படிச்சதுக்கு சிக்ஸ்துக்கு அப்புறோ போறதுக்கு டி ஃப்ரெண்ட்ருக்குதுல்ல அங்க போனதுக்கு அப்புறோ ஒண்ணுமே தெரியாது ஃபிஃப்து ஸ்டேண்டல்ல அப்போ சி ஒரு டீச்சர் மெர்சி சொல்லி ஒரு டீச்சர் வருவாங்க நல்லா ஹய்டாருப்பாங்க அந்த டீச்சர பாத்தாலே அல்லி எனக்கு பிடிக் இல்ல அவுங்கள பாத்தாலே ஓடிறுவே
அ ஆஹா
ஆனா ஆள் ரொம்ப ஸ்லிம்மா இருப்பாங்க ஆனா பாக்க டெரர் பீஸ் மாரி இருப்பாங்க
ஆ
பாத்தீங்ன்னா ரேங்க் சீட்‌ வேற எழுதி கொடுத்துட்டா பாத்தா எல்லா பாடத்திலு ஃபெயிலு
அ
உள்ளே ரெட்மார்க் போட்டு வெச்சிருக்குறாங்க ஐயெய்யோ இத கொண்டு போய் காட் இல்ல எங்க அப்பா அடிச்சிபுடுவாரே நா ஸ்கூல்ல ஃபிஃப்து வெரைக்கு நல்ல மார்க்கு எப்பயுமே செவன்டி எயிட்டி தான வாங்கியிருக்கே இதுல மட்டு ஏ இப்டி வாங்குனே நானு அப்டின் சொல்ட்டு ஒரே அழுக வேற அதுக்கப்புறோ என்னா பண்ண அந்த ரேங்க் சீட்ட வந்து அப்பா கையெழத்து போட்டு குடுக்கனு அம்மா கிட்டயு வாங்க முடியாது வாங்கனா அம்மான்ட வாங்கனா திட்டுவாரு என்ன பண்றது அப்டின்னு யோஸ்சி எடுத்துட்டு அப்ப சின்ன பிள்ளதான தெரியாது நா என்ன பண்ணுவே ரேங்காடுல நானா ஒரு மார்க்க போட்டு எடுத்து அடிச்சி வெஸ்ட்டே அடிச்சி வெச்சிட்டே அடிச்சி வெச்சிடவோ கையளுத்து வந்து கேட்கவு‌ எங்க அப்பாட்ட போய் கேட்கவு இது யாரு போட்டது அப்டின்னு கேட்டாரு டீச்சருதா நா டீச்சர் போட்ட மாரித் தெரியலியே அப்டின்னர் இல்ல டீச்சரு தா அப்படின்னே நீ ஸ்கூலுக்கு நீ கிளாசுக்கு போ நா வரே அப்டின்டாரு கிளாசுக்கு போயிட்டு வந்தோனே நேரா கரெக்ட்டா அந்த டீச்சரு‌ தா இருந்ச்சா அத அதா கிளாஸ் டீச்சரு வேற‌ இருந்துச் சா வந்தோடனே என்ன கூப்டாரு டீச்சர் ரேங் சீட்லதான அப்டி இருக்குத அப்டின்னா இது நா போடலையே சார் அப்டின்ருச்சி அந்த எடத் அப்லே விட்டா அடிச்சாரு பாருங்கன்ன என்னைய அடி பின்னி எடுத் துட்டாரு அடி பின்னி எடுத்து என்ன திருட்டுத்தன வேல பாக்குறியா நீயி அப்டின்னு சொல்லி அப்போ ஃபிஃப்து படிச்சிட்டு சிக்ஸ்த்து போறம் ல அப்போ வந்து அத மார்க் பண்றது வந்து, இந்த ச சினிமா எல்லா காட்டுறாங்க பாத்தீங்களா இந்த பசங்க பத்து மார்க்கு எடுத்தத்துருந்தா நூறுன்னு போட்டு போட்றது நூறுக்கு பதிலா ஆயிரோனு கொண்டு வந்து காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி அக்கா அப்போ தெரியாத புரியாத வயசு அப்ப எனக்கு தெரியாம ஜாஸ்தி போட்டே ஜாஸ்தி மீன்ஸ் ரொம்பலா இல்ல முப்பத்தஞ்சு நாப் அந்த மாரில்லா போட்டே அதுல வந்து பாத்தீன்னா அவங்க போட்டதுலயே நா கரெக்ஷன் பண்ணி போட்டே அப்ப நா கரெக்ஷன் பண்ணி போன மாடிக்கிட்டே மாடிக்கிட்டு அடிச்சாரு பாருங்கள்ல அப்பா ரெண்டு குடுங்கட்டு கிரவுண்ட்ல விட்டு அடிச்சாரு கிளாஸுக்குள்ள எல்லா அடிக்கில கிரவுண் ட்லவிட்டு அடிச்சாரு எல்லா வெ எல்லா ச கிளாஸ்ல இருந்து எல்லா வேடிக்கி பாத்துட்டு இருக்காங்க வந்து வீட்டுல உக்காந்து நா அழுதுகுட்டுருக்கே அப்ப என்னைய அடிச்ட்டாரு எல்லாரு என்ன வேடிக்க பாக்குறாங்க அப்டின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாரி அசிங்கமா போயிருச்சு எனக்கப்ப அதுக்கப்புறோ ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்ச ரெண்டாவது தடவயு ஒன்னோரு தடவ ஒரு தடவ அடிவாங்குன்னே ஏன்னா செவன்த் சிக்ஸ்தல அவர் வந்து எனக்கு தமிழ் டீச்சரா வந்தாரு தமிழ் டீச்சரா சிக்ச்துலயோ செவன்த்லயோ நனக்கே சிக்ஸ்து நா நெனைக்கிறே அந்த அதுக்கப்புறோ தா நா ஒழுங்க படிக்க ஆரம்பிச்சே அந்த சிக்ஸ்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டீச்சரா வருவாரு அப்ப இந்த ஆக்காங்கா ச்சா இதெல்லா வந்து தனியா உக்காந்து எழுது எல்லாத்தையு பெரிய கிரவுண்டு சோ த த ஈவினிங் டைம்ல கிரவுண்ட்ல ஒக்கார வெச்சு செப்ரேட் செப்ரேட்டா கொஞ்ச கொஞ்ச தள்ளி தள்ளி ஒக்கார வெச்சு எழுத சொன்னாங்க பாத்தா எனக்கு தெரியில அதுக் கு அடி வாங்குனே ஒரு தமிழ் வாத்தியார் மகளா இருந்துகுட்டு உனக்கு தமிழ் ஆகாங்கச்சா தெரியல தெரியல அப்டின்னு சொல்லி கிரவுண்ட்லயே விட்டு அடிச்சாரு என்னைய அதுக்கு அப்புறோ தா நா வந்து ஒழுங்கா நெக்ஸ் ஸு டே வந்து அவரு வந்து பா இந்த டெஸ்ட்டு வைக்கும் போது ஒழுங்கா படிச்சுட்டு போய் ஃபஸ்ட்ல எழுதிக் கொண்டு போய் காட்டுனே அதுக்கு அப்புற தா விட்டாரு அதே மாரி இந்த இங்க்ல இருக்கு பாத்தீங்ளா பேனா வந்து அந்த அப்பல்லா அந்த ஹிரோ பேனா யூஸ் பண்றவங்களா ஹீரோ பேனா யூஸ் பண்ணா அவளா ரொம்ப ரிச்சு அப் குங்குற மாரி இருக்
ஆம் ஏ ஆமா நானு சொல்லான்ட்ருந்த அப்பவே சொல்லான் ட்ருந்தே ஆமா இந்த இந்த இந்த பெண் இருக்குல்ல அதாவது இங்க ஊத்தி மேல திருவுர பெண்ணு இரு குல்ல ஸ்க்ரூ மாரி போடுவோல்ல அந்த பெண்ணு வெச்சிருந்தா வந்து கெத்து இருக்காது அது வந்து ஒரு ஃபிஃப் டி டென் ருபீசோ ஃபிஃப்டீன் ரூபீசோ வரு ஆக்சுவலி அந்த ஹீரோ பென் வந்து தேர்டி ஃபைரு பீஸு அது வெசிருந்தாதா பணக்காரவங்க அப்டின்னு சொல்லிட்டு சொன்னே வெச்சுக்கொ அப்புறோ அதே மாரி பைண்டிங் இருக்குல்ல பைண்டிங் போடுவாங்க ஆ அந்த பைண்டிங் போ உக்குக்கு பைண்டிங் போடுவாங்க ஆக்சுவலி அந்த புக்கு பைண்டிங் போடுறவங்கல்லா பணக்காரவங்க நா எல்லா பிரவுன் ஷீட் தா போடுவே ப்ரவுன் ஷீட் போட்டா கொஞ்ச மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆட்ருக்குது அவங்க எல்லா பைண்டிங் போட்டாலோ படிக்கிற பிள்ளைங்கள்லா அப்டிதா போடுவாங்க போல அவங்கல்லா பணக்காரவங்க போல அப்டின்னு எல்லா நெனப்
நானு போட்ட பைண்டிங் போட்ட ஞாபகொல்லா இருக்குது போட்டு வந்திருக்கீங்க அதே மாரி புக்ல கொடுத்தா அந்த காக்கி கலர் அட்ட ப்ரவுன் ஷீட் வ வாங்கிட்டு வந்தா எங்க அப்பா தா அட்ட போட்டு கொடுப்பாரு சோ அப்ப தா புக்குக்கு நோட்டுக்கு எல்லா அட்ட போட்டு கொடுப்பாரு சம் டைம்ஸ் வந்து எதுக்குன்னா பைண்டிங் எதுக்கு போட்றது அப்டின்னா அந்த புக்கு வந்து கிளியாம இருக் கு ஒரு வருஷத்துக்கு ஆனா அது இப்ப தெரியுது அப்ப தெரியா து அப்ப பைண்டிங் போட்ட தா அவங்கள்லா ரிச்சு ஃபேம்லிபா அவங்க வந்து பைண்டிங் போட்டு வந்திருக்காங் க நம்மளா பா சில பேர் வந்து பத்தா பிரவுன் சீட்ல போடுவாங்க சில பேர் வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டு
ஆமா நியூஸ் பேப்பர்ல போடும் நாலு நியூஸ் பேப்பரும் போட்டிருக்கே பிரவுன் ஷீட்டும் போட்டிருக்கே பைண்டிங்களா பண்ணந்தில்ல அப்புறம் ஒரு ஸ்டேஜக்கு அப்புறம் பண்டிங் எனக்கு பைண்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப் அப்பல்லாம் அதுக்கப்புறம் பண்ணி தந்தாங்க அதெல்லா ஒரு பெரிய விஷயமே இல்ல
நானும் பிரவுன் ஷீட்லயும் போட்டிருக்கே நியூஸ் பேப்பர்லயும் போட்டிருக்கே பைண்டிங்கும் பண்ணியிருக்கே அப்ப வந்து அது அப்பல்லாம் இந்த பைண்டிங் பண்றவங்க ரொம்ப ரிச் பேமிலி ஆ பிரவுன் சீட் போடுறவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் பேமிலி நியூஸ் பேப்பர் வச்சிருக்கவங்க ரொம்ப லோ
ரொம்ப பொர் ஆமா அப்படிய எல்லா இருந்துச்சு அத இந்த ஹீரோ பெண்ணு தா ஹீரோ பெண்னு வாங்கறக்கு எவ்வளவு கஷ் தெரியுமா அப்பல்லா ஐயோப்பா அந்த இங்கு பெண்ணு கையில அந்த கிண் கையில எல்லா ஆக்கிட்டு அ ஒரு செம்ம கெத்து ஆமா செம்ம மெமரி இல்லலைய அ
அது அது இல்லாம அந்த உள்ள கேட்டு உள்ள நாங்க என்ட்ரி ஆகி வரும்போதெ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாப் ரூம் இருக்கு அந்த ஸ்டாப் ரூம் வெளியற இங் பாட்ல ஒரு ஒரு சார் ஒருத்தர் இருக்காரு ஆஹ் அப்ப எங்க அப்பா கூட வேலை பார்த்தவர் தான் ஒருத்தரு அவர் தா அய்யோ ஸ்கூல்ல இங்க் விக்கிறது அது எப்படின்னா வெளிய வந்து அந்த ஜன்னல் இருக்கு இல்ல
ஹலோ ஆ ஆ கேக்குது இப்போ
ஆ இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கு விக்கிறதே அந்த சாறு தா எப்படின்னா ஸ்டாப் ரூம் இருக்கு பாருங்க ஸ்டாப் ரூம்ல உள்ள உட்காந்துக்குவாங்க அந்த ஸாப் ரூம் ஒட்டி ஜனல் இருக்கு அந்த ஜன்னல்ல ஓபன் பண்ணி வச்சு இங்க் வச்சுருவாங்க இங்க் வச்சு யரு இங்க் வேணு இங்க் வந்து ஊத்திக்கலா ஊத்திக்கா நாலநா காசுடுக்கணும் ஐம்பது பீசா காசு குடுக்கணும் அந்த மாரி குடுத்துட்டு வருவாங்க நான் போய் இங்க் ஊத்துனாலும் காச வாங்க மாட்டார் அப்பாவ ஒடா பிரண்ட் தான பக்கத்துன எல்ல உக்கா அங்க ஊதிட்டு போ அப்படின்றவாரு அவ வந்து நான் ஹீரோ பேனவ கட்ட உள்ள அமைக்க இப்படி ஊ ஊத்துவேன் உள்ள நிறைய மாட்டேக்குது அப்படிபே அப்போ அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம ஒரு மாரி ஜாலியா இருந்து அது ஒரு காலம் இப்பல்லாம அந்த மாரி மெமரிஸ் யாருக்கு நப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதுல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ந நான் நான் வந்து இருக்கிறது வந்து கிராமமா வில்லேஜ் தான் அப்போ எங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா புல்லா வேப்பு மரம் தான் அந்த வேப்பு மரத்துக்கு கீழ தான் வந்து நாங்கல்லா உட்காந்து படிச்சுட்டுயிப்போ அந்த வெயில் டைம்ல எல்லா மதியத்துக்கு மேல மதியம் அது த்ரீ ஓ கிள் மேல ஆச்சுன்னா கிளாஸ் ரூம்ல இருக்க மாட்டோ பேக் எடுத்துட்டு வெளியே வந்தோ உகாந்துக்குவோ
இருங்க சிஸ்டர் நான் கால் பண்றே நான் கால் பண்றேன் கட் பண்ணிட்டு